தோழி எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன் தோழி நல்லா இருக்கே ஆ ம் சாப்டாச்சு தோழி நீங்க
ம் சாப்ட்டாச்சு தோழி
செரி செரிங்க தோழி செரிங்க தோழி
இந்த மாச ஜாமான் அந்த மாரியெல்லா வாங்குவீங்களா மொத்தமா நீங்க
ஆமா
ஆ அ அந்த மாரிலா இங்க மார்க்கெட்டு ஆ இல்ல வந்துட்டு எதோ மால் லு அந்த மாரிலா வாங்கீவீங்களா நீங்க
ஆ அது வாங்கறது இந்த டீ மார்ட்ன்னு இருக் கூ தோழி அங்க வாங்குவோ இல்ல இங்க வீட்டு பக்கத்துலெயே ஒரு பெரிய மளிக கட இருக்கு அங்க வாங்க்கிவோ அந்த மாரி வாங்க்கி
ம் நல்லா இருக்கு டிமார்ட்லயு நறையா பொருள் நல்லா இருக்கு கம்மி ரேட்டாகவு இருக்
ஆமா ஆமா அதனால மோஸ்ட்லி அங்க வாங்கீர்வோ ஜாமா லா ம் ம் ம் ம்
சேரி சேரிங் தோழி அதா நம் கோதும மைதா எல்லா மே அங்க கெடைச்சுறுது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதா ஆயிருது
ம் அதே மாரி லூஸ்லெயு இருக்கு பேக்கெட்டாவு இரு க்கு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலா
ஆமா கண்டிப்பா ம் வெள்ளொ எல்லா வெள்ளோ ம வரமிளகாய் எல்லாமே வந்துட்டு இருக்கறனால நமக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு வந்துட்டு ஒரு டைம் போன நா வந்து ரெண்டு ரெண்டர மாச்த்துக்கு வந்துரு அதுவே வந்துரு சாமா
வந்துரு வாங்கி வெச்சோம்னா
ம் இந்த சுண்டலு பட்டாணி எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு இது
ம்
அது மாரியே வந்துட்டு இதுவு வாங்கிற் அந்த இந்த என்ன வாஷிங் மிஷின்க்கு ஊத்ற லிக் விடு அதெல்லா அங்கெயே வாங்கிற்வோ வந்துட்டு
ப்பல்லெயு சில நேரத்துல போட்ருப்பாங்க அதெல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு சில நேரத்துல
நாமா அது இந்த எண்ணெங்க இதெல்லா கொஞ்சோ ஓகேவா இருக்கு வந்துட்டு எல்லா விஷ்யங்களு அது மாரி நம்ம இப்போ மளிக ஜாமா கொட்டி வெக்கெற ப டப்பாங்களெல்லா அங் கொஞ்சொ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லு கம்மி ரேட்டுக்கே பயங்கரமா இருக்கு வந்துட்டு
டப்பாக்களு எல்லாமே ந அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாதா இருக்கு
சில்வரு இருக்கு பிளாஸ்டிக்கு இருக்கு
ம்
எல்லாமே அந்த இதெல்லா நல்லாருக்கு வந்துட்டு அ அதுக்கப்புற வந்துட்டு இதல்லா நல்லாருக்கு ஸ்கிரீனு ஸ்கிரீனு தலைவாணி பில்லோ கவரு இதெல்லா குட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு வந்துட்டு
ஆமாமாமா டீஷர்ட்லா பாத்தீஙன்னா வீட்டுக்கு போற டீ ஷர்ட்டே தொண்ணூறுபா இந்த இதல்லா வந்துகு நல்லாவே இருக்கு அந்த டீஷர்ட்லா தொண்ணூறுபாய்க் க்லா நல்லாவே கிடைக்கு
ம் நம்மம்மா அதெல்லா கொஞ்சோ இந்த செருப்பு ஷீவு அதுவு நல்லார்ந்துச்சு நா ஒரு தடவ எடுத்தே ஷீவு எர்நூத் ஐம்பதுருவா நல்லாதா இர்ந்துச்சு ரொம்ப நாள் ஒழச்சுச்சு
ம்
அப்புற செருப்பு ஒரு தரவ எடுத்தோ வந்துட்டு சும்மா வீட்டுக் போற்ற மரி வந்துட்டு நூறுவாதா அந்த செருப்பு சும்மா ஸ்லிப்பர் சொல்லுவோல்ல அது மாரி வந்து நல்லாருக்கு இன்ன வரக் கிமே ஒழைக்குது அதல்லா வந்ட்டு
பரவால்ல ம் ம்
அந்த மாரி கொஞ்ச இதல்லா அ எல்லாமே ஒரு எடத்துல கெடைக்கற்துனால ஓகேவா இருக்கு
ம்
அப்ற வந்து இந்த இதல்லா வந்துட்டு ம் அதென்ன சில்வர் ஜாமங்களு சில இதெல்லா நல்லாருக்கு எதாது இல்லனா கூட பாக்குற மரி
ம்
அதுமரி எங்க ஊர்ல் வந்துட்டு இந்த மங்களன் மங்களன் அதுல எல்லாமே கடைக்கு கடைக்காத பொருளே இல்ல
ஓ செரி செரி செரிங்க ம்
சொல்லுங்கு போறப்ப எல்லா ஜாமாவு போய் அங்கதா வாங்குனே ம் பட்க்கேட்லேந்து கப் புல்லந்து ப்ரஷ்ஷுலந்து சோப்பு சோப்பு டப்பா
ஓகே ஓகே ஆமா அங்க எல்லாமே தா கடைக்கு எங்ளுக்கு எல்லா பொருளு கடைக் கோங்ங்க இப்ப வந்து மல்லிக ஜாம எல்லாமே கொண்டு வந்ட்டாங்க அந்த ம வர்ல ம் எல்லாருமே இப்ப முன்னால்லா மள்ளிக ஜாமாலா இருக்காதா ஆரம்பத் துல இப்ப மள்ளிக ஜமா பிளாஸ் சிக் பொருளு சில்வர் பொருளு எல்லா வகையு வச்சுட்டாங்க சாமிக்கி தேவையான ஜாமா வுது
நாமா எல்லாமே வந்துட்டு ம் நல்லார்க்கு போயி நம்ம வாங்கிட்டு வறோ ஒரு மனசார வந்துட்டு இருக்கோ அங்குட்லா வந்து
ம்
ஒரர் இது அது அந்த மலை வாசல்ன் சொல்லுவாங்க அந்த சைட்லா நறைய கடைங்க இருக் கோ வந்துட்டு தீபாவ்ளி டைம்லா உள்ள போவே முடியாது நம்ம வந்துட்டு போனம்னா கூட்டமே நம்ள தள்ளிட்டு பேய்ரு அந்தளவு வுக்கு வந்துட்டு கூட்டோ இருக்கு ஆனா அந்த சின்ன சின்ன வருஸ் சேவ் உள்ள கடைங்களல்லா அவ்ளோருக்கு தோடு நெறையா இருக்கு க்ளிப்பு எல்லாமே அப்டே ஒவ்வொர் கடைய்லியு நம்ம வாங்கிக்கிட்டே வர மார் ருக்கு
ஆமாம்மா
அதெல்லா ஒரு நல்ல இதா இருக்கு ச்செப்பல் வகைங் நறையா இருக்கு ஷூஸ் நறையா இருக்கு
ம் ம்
ஹேண் பேக்கல்லா நறையாருக்கு ஹேண் பேக் உஉ பர்ஸு காலேஜ்ஜு பேக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு பய்ங்கரமா இருக்கு ட்ரெஸ்ஸுங்களு நல்லார் கொண்டுட்டன் சேட் எல்லாமே கடைங்களே ரொம்ப தூரோரிக்கி இருக்கு
ஓகே ஓகே யம்
அதுல எடைய்ல போற வழில ஒரு ஜூஸ் கடேல்லா இருக்கு ஃப்ரூட் ஆ மூ நேச்சுரலல்லா ஃப்ரூட் ஜூஸ்ஸு அதெல்லா நல்லார்க்கு கம்மி காசுக்கே வந்துட்டே அத போகுறப்ப குட் ச்சுத்தம் போவு குடிக்காம் போனதே இல்லோட்
ஓ பரவால்ல ம்
ம் ம் அத் மாரி ஐஸ்க்ரீம் கட அங்க ஒன்னு இருக்கு மைக்கள்ஸு அதுவு சாப்படாம வரமாட்டோ
ம்
அத்ல நறையா சாப்பர்ற மார் இருக்கு வந்துட்டு நறிய ஃப்ளேவர்ஸ் இருக்கு ஓ எல்லாமே ரேட்டு கம்மிதா நம்ளுக் வந்து
ஓ
ஒவ்வொரு கரண்டி அளவு வெப்பாங்க நல்லார்க்கு டேஸ் ட்ருந்துட்டு வெண்ணிலா சாக்லேட்டு ஃப்ரூட் மிக் சரேம் அப்றோ அதுலே வந்துட்டு ப்ளாக் கரண்ட்டு மேங்கோ பைனாப்புள்ளு ஸ்ட்ராபெரி பிஸ்த்தா
ம்
பிஸ்த்தாலாமக்ஷ நல்லார்க்கு அதுங்கு வந்து அது மேங்கோல்லா நல்லார்க்கு அதுலே கோக்கனட்டு ஃபலூடாலா து வைக்கறாங்க ப பள்ளூடா நர்றையா ஐட்டங்கள் ருக்கு எல்லாமே நீங்க டேஸ்ட்டுப் பண்ற மார் தா இருக்கு வந்துட்டு
ஓஓஓ பரவால்ல ம்
அம் அந்த மார்லா இருக்கோ வந்து அ ஐஸ்க்ரீம்ஸ்ல நறைய் பேரு காம் பா கடே எல்லா வக்கிறாங்க நல்லாருக் வந்து டெவர்லா வந்து ஹோம் மேட்லே பண்ணி நேச்சுரல்லா அந்தக் டு எ அம் பா அதுவு வந்துட்டு ஈஸியா தா இருக் க்கு பண்ணி பாக்கோ ஏ நது எல்லாத்யு பாக்குறே பண்ணி பாக்கோ வெக்கரே வந்துட்டு
ஓ செய் சரி சரி
ம் பால் நல்லா காச்சிக்கிறாங்க அந்த ஐஸ்க்ரீம்க்கு
ம் ம்
நல்லா காச்சிக்கிட்டு அத வந்து அப்டே சுண்ட வர வந்துட்டு காச்சி
ம்
தனியா எடுத்து வச்சுக்குறாங்க ப்ப ஃப்ளேவர் நமக்கு ஏதாவ்து வேணுன்னா இப்ப மேங்கோனா அ அது இப்ப இப்ப அவருக்கு நல்ல சீசன் கெடைக்கு அரைச்சு அதயு அதுல ஊத் தி நல்லா கிண்டி
உம் உம்
ஃபிரிட்ஜில போய் ஃபஸ்ட் வைக்கிறாங்க கொஞ்ச நேரோ ஃப்ரிட்ஜில வச்சிட்டு நம்ம அப்ப பஃஸ்ட் டு எடுக்கிறப்ப ஐஸ் கட்டி மாதிரிதா இருக்கும் நமக்கு ஒரு க்ரீமா இருக்காது அது என்ன பண்ணும் திரும்பி வந்துட்டு ஜீனியல்லாம் போட்டு ஃபஸ்ட் பால்லே ஜீனி எல்லாம் போட்டர்ணும் அதுக்கப்புற திரும்பி ப்ரிட்ஜில ஒரு நாலு மணி நேரத்துட்ட வச்சு திரும்பி எடுத்து மிக்சியில அரைச்சிட்டு திரும்பியு அந்த இதுல டப்பால எதுலயோ ஒன்னு போட்டுட்டு நட்ஸ் எதாவது இருந்தா அதையு போட்டுட்டு வச்சோம்னா கொஞ்சோ க்ரீமா கெடைக்கு நமக்கு
ஓ ஓகே ஓகே உம் உம் உம் அத நாலு மணி நேரோ வச்சுட்டு திரும்பவு எடுத்து இது பண்ணணும்
நாம்ம அரைக்கணும் அரைச்சிட்டு திரும்ப வச்சோம்னா நல்லா இருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைமே வந்துட்டு எடுத்தோம்னா அந்த கட்டி ஐஸ் கட்டி மாதிரியா இருக்கும் நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுற வெளியில சாப்பிற மாதிரியே இருக்காது இதுன்னா வந்துட்டு அரைச்சிட்டு திரும்பி வச்சோம்னா ஓகேவா இருக்கும் வந்து
ஓ சேரி சேரி சேரி
அது மாரியே வந்துட்டு இது அது மாரி ப்ளேவர்ஸ் நம்ம நறைய ஆட் பண்ணிக்கலா இப்ப கிரேப்ஸ் இருந்துச்சுனா கிரேப்ஸ் அரைச்சு அதுல ஊத்தி க்லா அதே மாரி பிளாக் கரன்ட்னா அந்த ப்ளூபெரி எதா இருந்துச்சுன்னா அதையு அரச்சு நம்ம அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலா பிளேவர் நம்மளா குடுக்குறதுதா வந்துட்டு இதுக்காக எசன்ஸ் ஊத்தணும் கலர் ஊத்தணுன்றதெல்லா தேவயே இல்ல
ஓகே ஓகே
ஏன்னா நம்ம ப்பா ஆமா அதுலயேதா நம்ளுக்கு எல்லாமே வருது பழங்கள்ல இருந்தா அவங்களு எடுக்கறாங்க நம்ம டைரக்ட்டா பழங்களே போட்றோ சில இதுல வந்துட்டு அப்டியே குட்டி குட்டியா கட் பண்ணியு போட்டோம்னாலும் நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிடறப்ப வந்துட்டு அதுவு டேஸ்ட்டு குல்ஃபியு அதே மாதிரி நல்லா இருக்கும் வந்துட்டு ம் அந்த மாரில்லா வந்துட்டு
குல்ஃபியு வீட்லயே செஞ்சுக்கலாமா
ஆ செஞ்சுக்கலா ஈஸியா வந்துட்டு நம்ம வரு ஒன்னும் இல்ல பால காய்ச்சிறோமா பாதாம் இருந்துச்சுன்னா அத வறுத்து பவுடரு பண்ணி அரைச்ச வச்சிக்கனு அந்த பவுடர பாதாம் பவுடர இந்த குல் சி இந்த பால் போடுறோ பாருங்க அதுலயே இந்த பாதாம் பவுடரும் போட்டுட்டு குங்கும பூ இருந்தா அத போட்டுக்கிறாங்க கலருக்காக அந்த குல்ஃபின்னா அந்த மஞ்சள் கலர் இருக்கணும் இல்லன்னா நம்ம லைட்டா மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலா
ஆ ஓகே
இப்ப அதுவுமே இல்லாம எப்டி தெரியுமா கலர் கொண்டு வர்றாங்க கொஞ்ச ப்ரௌனு ச சக்கரப்பாகு இருக்கு பாருங்க நல்லா காய்ச்சுனா ப்ரௌன் ஆயிருதுல அந்த ப்ரவுன் எடுத்து இதுல ஊத்திறாங்க ப்ரவுன் கலர்ல வந்துடுது
ஓ பரவாயில்ல ம் ம்
இரு அந்த பிரவுன் எடுத்து ஊத்தனம்னா ஓகேவா இருக்கும் அத அந்த பாதாம அரச்சத போட்டு நல்லா கிண்டி தேட்ணமோனா நல்ல கெட்டியா வந்தூறோ அதுக்கப்புறோ கொஞ்சொ நட்ஸ் எல்லா வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதையூ சேர்த்துட்டு இப்பல்லா குல்ஃபி மோல்டுன்னு விக்கிது வந்து எல்லாமே வந்து கம்மியாதா இருக் ஒரு நூறுரூபா நூத்தி இருபது ரூபாதா மொத்தமே
ம்
அத வாங்கி அதுல ஊத்தி அப்படியே பிஃரிஜ்ல வச்சோம்னா நல்லா வந்துருது குல்ஃபி இல்லன்னா டம்ளர்ல கூட நம்ம அத வாங்க கூட தேவல்ல டம்ளர்ல வாங்கி ஸ்பூன கூட நடுவ்ல வெச்சி வெச்சிட்லா
வெச்சிட்லா அப்
ம் எல்லாமே இப்ப கொஞ்சொ ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க வந்துட்டு வீட்ல பண்றது நல்லா யோசிப்போ இவ்ளோ பண்ணணுமா பா ஏ இப்படி பண்ணூமான்ட்டு
இப்பெல்லாமே ஈசியாடிச்சி எல்லா
ம்
ஆமா கண்டிப்ப
ஓவன்லா என்னட ஆ இதெல்லா வச்சிருந்தா ஓகே வா ஒரு ம் கருப்பு பவுடர் அடிக் அதுக்குள்ள வெச்சு ஈஸியா காய ஒரு நாள் ஒரு நாள் கூட இல்ல ஒரு பத்து நிமிஷத்துல காஞ்சுச்ச நல்லா ட்ரை பவுடர் ஆக்கிற்றாங்க அது மாதிரி கடச் செலா அதுலயே எடுத்து வச்சானால போதூ வருத்துடுது
ஓ அந்தளவுக்
ம் எல்லாமே சொல்றாங்க அது ஓகேவா இருக்கு பரவால்ல வந்து நல்லரூ யூஸ் ஃபுல்லா தா இருக்கு நெறய விஷயங்களுக்கு வந்து
ஓகே ஓகே தெர்லேனா வீடலேயே செஞ்சுக்கிற மாதிரி வந்துருச்சு எல்லா வித சின்ன சின்ன அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கெடைக்குது ஈஸியா வெளியில ஆமா முன்னட்லா அந்த அளவுக்கு இல்ல அந்தந்தது செயற ‌எடத் இத்துல தா கொஞ்சொ வந்துச்சு
இப்ப வந்து எல்லாமே அந் மாதிரி இருக்கு ஐஸ்கிரீம்லயே இந்த கொய்யாப்புள ‌எட்த்து ரெட் ரெட் கலர்ல இருக்கும்ல்ல சீனி கொய்யா அந்த இதூ போ நல்ல ஃளேவர் இருக்கா அதை போட்டு செஞ்ச னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கு
ஆ
அப்படின்ட்டு வந்து இது பண்றாங்க கலரூ வந்து அந்த ரெட் கலர்லே கிடைக்குது டேஸ்ட்டூ நல்ல பயங்கரமா இருக்கு ன்ட்டு ம் அது
அது நல்லாதா இருக்கும்ன்னு சொல்லி கேள்விப்பட்ருக்கே அந்த கொய்யாப்பழோ ம்
பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்ன்ன ஒன்னூ இல்ல அந்த இது பண்றோம்ல இது சக்கர பாகு ‌அத நல்லா வந்து விட்டு சக்கர பாகு நல்லா மெல்ட் ஆயி ஒரு தேன் மாரி அது ஊத்துனா இருக்கணோ அந்த லெவலுக்கு வந்தவுட்னே பால்ல போட்டு நல்லா இது பண்ணா அதுதான் பட்டர் ஸ்காட்சு ம் எல்லாமே அதா நம் நம்ப வித்யாசமா நெனச்சதெல்லா மோ எல்லாமே அது வந்து கம்மிதா ஒரு வேலைகள் ஆ நமக்கு தெரிஞ்சு சாப்பட்ற பொருள் தா அதெல்லாமே
பரவால்ல எல்லாமே சிம்ப்பிளா தா இருக்கு அங்க ம்
இங்க வந்து அதா பிள்ளைங்கல்லா பழங்கள்லா சாப்பிட்லன்னா இந்த மாரி நம்மளே பண்ணி குடுத்தற வேண்டியதா இந்த மாரி ஓ கே தா வீட்ல உள்ள பொருள் வெச்சு தான பண்றோ நம்ப எதுமே